ஹலோ
ம் ஃப்ரோ கேக்குதா ஃப்ரோ
ஆஹ கேக்குது ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்டி இருக்கீங்க
சும்மா தா ஃப்ரோ இருக்கே நீங்க எப்டி ஃப்ரோ இருக்கீங்க என்ன என்ன பண்றீங்க சாப்டீங்களா
நா இப்பதா சாப்டே ஃப்ரோ நீங்க
ம் இன்னு சாப்பிடல ஃப்ரோ சாப்புணு ஃப்ரோ மேச்சிக்கு போனு ப்ரோ மாமாக்கு எடுதுட் வந்தே
மேச்சா ம் வேற என்ன பண்ணி இருக்கீங்க ஃப்ரோ வெதர் எப்டி இருக்கு கிளைமேட் மூடி மூடிட்டு இருக்கிங் அங்க
இங்கியு அப்டிதா இருக்கு லைட்டா சூரியன் வந்திருக்கு
ஆ மழ பேஞ்சிட் அப்டி இருக்கு மழில கிரிக்கெட் ஆடுவீங்களா மழில கூட
ம் ஃப்ரோ அங்க இது தா அது டஃப்பு தா இது தா கிரௌண்ட் தா நெத்து ஓரளவுதா மழ பெஞ்சுது ம் ம் டிஸ்டிக் ‌ஆடுணு இருக்கு ஃப்ரோ அதா
டிஸ்டிக் காடுறீங்களா ஆஹ வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரோ இப்போ கிரிக்கெட்டு அல்லா அல்லா எடுத்ட் வந்திருக்கா குரூப்பா வந்துட்டு இருக்கிங் எல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டிங்களா
இல்ல ஃப்ரோ நா இப்பதா இங்கிருந் வார்ம் அப் பண்ட்டு நாங்கிந்து ஒரு டென் ஓ கிளாக் கெளம்புவோ ஃப்ரோ மேச்சிக்கு
ஆ
இப்பதா போய்ட்டு எங்க பக்கத்து கிரவுண்டுல வாம் அப்பு பவ்லிங் எல்லாத்தையு கத் கொஞ்சோ கால்ல ஃப்ரீ பண்ணிட்டு வந்த ஆ ப்ரோ டிஸ்டிக் மேச் ப்ரோ
டிஸ்டிக்கா டிஸ்டிக் ஓ எங்க நந்துட்ருக்கு
திருவள்ளூர் தெரிமா
தெரியாது ப்ரோ நா அந்த சைடு இல்ல தெரியாது
அப்டி இல்ல ப்ரோ இப்ப வந்து இந்த டிஸ்ட்ரிக்குள்ள இருக்கற டீம் எல்லா வந்து வெளாடு அதுல எது ஜெயிக்குதோ அதா டாப் இப்ப அது மாரி எல்லா ஊர்லயு ஒரு டிஸ்டிக் டீம்னு ஒன்னு இருக்கு
ம்
புரிதா ப்ரோ இப்போ சும்மா இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்க சென்னை உள்ள எல்லா டீமு என்ரி ஃப்ரீ ப்ரோ
ம்
எந்த டீம்னா போய் ஆட்லா அத்ல எந்த ஜெயிச்சு டாப் வருதோ அதா ஃப்ரோ மெயினு சென்னைக்கு இந்த டீம் திருவிழ அப்போ அப்போ குலுசீட்ல போட்டு தெரியாம தெரியாம விடுவாங்க
ம்
ம் இப்ப ஆடினு இருக்கு ம் அதுதா ஃப்ரோ நீங்க என்ன கேம் ஃப்ரோ ஆடுவீங்க
நானா ஃப்ரோ நானு கிரிக்கெட் தா ப்ரோ கிரிக்கெட் ஆடுவ கேரம்ஸ் ஆடுவ இன்டோரு
ஓகே கிரிக்கெட என்ன புசிச்சன் ஆடுவிங்க ஃப்ரோ
கிரிக்கெட் வந்து பேட்டிங்கு பிளஸ் ஃபீல்டிங் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ரைட் ஹாண்ட்ரா நா லெஃப்ட் ஹாண்டு் ஃப்ரோ
ஆ
லெஃப்ட்ஆண்ட்டு லெஃப்ட் ஆண்டு ஸ்பின்னர் ப்ரோ
ஒன்லி சென்னை சென்னை மாவட்டத்துல இருக்குறவங்களுக்கு மட் சொன்னா ஃப்ரீயா இல்லா காட்டி
அப்டி இல்ல ஃப்ரோ இப்போ உங்க உங்கோ ப்ப உங்க மாவட்டத்துல உங்களுக்கு டிஸ்ட்ரிக் மேட்ச் வப்பாங்க அங்க உள்ள இருக்கற மே டீமே பேட்ற மேரி
ம்
புரிதா ஃப்ரோ
அப்பவ அப்ப வெளிலந்து பொ நீ சென்னை வெளி காரு வந்தா எப்டி ஃப்ரோ வெளியில இருந்து வந்தா
அதா ஃப்ரோ சொல்ற இப்போ சும்மா ஒரு ஒரு மாவட்டோ வச்சுங்க மாவட்ட உள்ள எத்தினி டீம் வேண போய்‌ ஆட்லா அந்த எத்தின் டீம்ல எது ஃபைனல் ஜெயிக்குதோ அதா அந்த மாவட்டத்துக்கே டீம் ஓகேவா இப்போ வந்து அது அதுக்கப்பறோ வந்து
ம்
அப்றோ தா டிஸ்டிக் டீம் வெளாடுவோ டிஸ்டிக்‌ டிஸ்டிகா ‌வந்து ஆடுவாங்க அந்த டீம் எதுஜெயிக்குதோ அவுங்க டி என் பில் போவாங்க உள்ள
ஓகே ஓகே ஆந்தரால இருந்து வந்து தமிழ்நாட்ல ஆட முடியுமா
அப்டிலா ஆட முடியாது ப்ரோ
ஒன்லி அ இது தமிழ்நாட்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரு தா ஆட்ணு
ஆமா ஃப்ரோ ஆமா ஃப்ரோ
ம் ஆனா எங்கள்து இப்ப தமிழ்நாடு எங்கள்து பாடர் வரு இப்டி வந்து ஆடலாமானு
தெரிலயோ ஃப்ரோ அப்டி
ஆ அது பார்டர்ல இருக்க நா தெலுங்கு தெலுங்குல இருந்து இப்ப வந்து ஜாயினாயி ஆடலாமா எங் தெலுங்கு டீம் இட்டுட்டு வந்து
எங்க வில்லேஜ் டீம்ல அத எங்க ஊர் டீம்ல ஆடிருந்தே
ம்
அப்டியே கொஞ்ச பக்கத்து டீம்ல ஆடுன அங்க கோச்ச என்னா பண்ணாரு ஒரு மெயின் டீம்ல என்ன சேத்துவிட்டு என்னயு ஒரு ப்ரதரு அவ்ர் பேட்டிங் நல்லா இதுவரையு நா பௌலிங் கொஞ்சோ போடுவே ஆ ரெண்டு பேரு போட்டு விட்டாங்க இப்ப அந்த டீம் தா இப்ப திருவள்ளூர் நாங்க தா அடிப்போ கண்டிப்பா
ஆ
அப்ப திருவள்ளு முச்சி அப்றோதா டிஸ்டிக்கு அப்ப டிஸ்டிக்ஹஸ்டலே கண்டிப்பா ஒரு டூ லக் த்ரீ லக் ஃபஸ்டு பிரைசு அதுதா ஃப்ரோ‌ கூட்டுட்டுருக்கே டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ்ஸு புரியில ஃப்ரோ
கேக்குதா கேக்குதா
ஆ கேக்குது ஃப்ரோ கேக்குது
ஆ அதுதா ஆ கட்டாய் கேக்குது சிக்னல் இல்லையானு நெனைச்சே உங்க சைடு
ஆ இப்ப ஃப்ரோ
ஆ இப்போ கேக்குது
ப்ரோ அதா ப்ரோ சொல்றேன்னே இப்போ டெய்ல மார்னிங் ப்ரோ மார்னிங் மார்னிங் ப்ராக்டிக்ஸ்சு
ம்
டெய்ல் ப்ராக்ட்ஸ்ஸு டெய்லியு ப்ராக்டீஸ் ப்ரோ
ம்
ப்ராடீஸ்ஸு வந்து நல்லா போய் அ டிஸ்டிக் ஹாஸ்டல்லே மேட்ச் நம்பள் தா ப்ரோ
ஆ இதுல இதுக்கு டிஸ்டிக் ஆடுன என்னன்னா காசு குடுப்பாங்களா நார்மலா
ஆமா ப்ரோ
ம்
அப்பறோ அப்டி டி என் பி உள்ள போலா
ஒகே டி என் பி எல் ஆ தெரியு ப்ரோ
தமிழ்நாடு ஆ
ம்
அப்டி ஆடுல ப்ரோ அப்டியே வந்து அப்றோ ஐ பி எல் ல உள்ள வர்லா நீ நல்லா எஃபெக்ட் பண்ணன்னா
ஓகே காசு குடுப்பாங்களா டி என் பி எல் போனா
காசு கண்டிப்பா ப்ரோ எலத்துல எடுப்பாங்க
ஓகே ஓகே
ம் ம் ம்
ம் நார்மலா நா ஐ பி எல் தா நனைச்சே டி என் பி எல் கூட காசு
டி என் பி எல் ஏலத்து எடுப்பாங்க ப்ரோ நீ டி என் பி ல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஐ பி எல் ல உள்ள போலா
ஐ பி எல் போய் ஒன்ன ஏதாச்ச ஒரு டீம் எதிச்சன்னா நம்ப நல்லா ஃபமான்ஸ் பண்ணலா
ம்
ம்
ம் ம்
நீங்களு ஏதாச்சு ஸ்போர்டஸ் மூலிமா போ ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மூலிமா போனா எல்லா ஒர்க்கு முஞ்சிரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இது பண்ணுவாங்க ப்ரோ
ஆமா ஆமா
ப்ரோ கொஞ்ச நாய் கொஞ்ச கொற மாரியே இருக் கொஞ் தள்ளியே வந்துர்ரீங்களா
ஆ ப்ரோ அது வெளியிதா வந்திருக்க நானு
ஓக்கேகே ப்ரோ கேக்குதா ப்ரோ ஆ இப்ப கேக்குது ப்ரோ நீங்களு அதே ஸ்போர்ட்ஸ் வெளாட்லால அ ப்ரோ
வாய்ஸ் கட்டா ஆகுது ப்ரோ ஆ இப்ப கேக்குது ஆ ஆடறே ப்ரோ நா கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட் ஆடுவ ப்ரோ
கிரிக்கெட் ஆடுவிங்ளா
ஆ ஆ ப்ரோ
சூப்பர் ப்ரோ இப்ப போவீங்லா சண்டே மேட்சிக்கி
சண்டே போன்யு மேட்ஸ் பண்ணி போட்ற ப்ரோ நானு இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட் பெங்ளூர் வந்துட்டே
ஓ அப்டியா ப்ரோ என்ன ஒர்க்கு ப்ரோ
எம் பி ஏ கம்ப்ளீட் ஆயிருக்கு ப்ரோ ஜாப்பு தேடிட் இருக்கம் ப்ரோ
அத்யே ப்ரோ பேங்களூரு போய் தேட்றீங்க
எங்க ஊர்லலா ஒ அப்டி வசதி இல்ல ப்ரோ
ஆ நானு எம் பி ஏ தா ப்ரோ போட்லான் இருக்கே எம் பி ஏ ல என்ன கோர்ஸ் ப்ரோ போட்டுருக்கீங்க
நானா ஃபினான்ஸ் ப்ரோ ஃபினான்
ஃபினான்சில மேக்ஸ் வருமா ப்ரோ
ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்
ஃபினான்ஸ்ல மேக்ஸ்ல வருமா
மேக்ஸ் வராது ப்ரோ அக்கௌண்ட்ஸ் வரு புரோ
ரொம்ப கஷ்டமா
கஷ்டோன்னு இல்ல ப்ரோ ஈஸிதா கொஞ்ச தீரி இருக்கு கொஞ்சோ அக்கௌண்ட்ஸ் இருக்கு தீரி போய் எழுதி பாஸ் ஆயிட்லா ஈஸியா தா
அப்டியா ப்ரோ இல்ல ப்ரோ நானு என்ன பண்ணு தெர் இதிலே பினான்ஸ் எல்லா மேக்ஸ் போட்னுன் சொன்னாங்க மேக்ஸ் வருன்னாங்க
ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் அன் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் தானே கேல்குலேஷன்ஸ் எல்லா
ஓ அது மேக்ஸ் மேரி வராதுல அக்கௌண்ட்ஸ் தான வரு
அ அக்கௌண்ட்ஸ் மாத்ரி தா வரு இது வார்ட் ஏ அவ எவ்ளோ கொடுத்தா இவ எவ்ளோ எடுத்தா இப்டிதா வரு
ஓகே ஓகே ஓகே புரோ இது கரஸ்ல கரஸ்ல போட்லால்ல எம் பி ஏ
ம் ஆனா எங்க ப்ரோ ப்ளேஸ்மென்ட்சே இல்ல நா என்ன கேட்ட நானே வேஸ்ட் பண்ணிட்டே டைம் நெனக்கறே நானு எம் பி ஏ படிச் எம் பி ஏ படிச்சு
ஏ ப்ரோ
இல்ல ப்ரோ இப்ப மார்க்கெட் செரியில்ல
ம்
ஆ அதா ஃபினான்ஸ்சு இது எ ஏனா படிச்சாலு இப்போ மார்கெட் ஒன்னு இல்ல ப்ரோ எதோ ஒரு போ வேண்டியது தப்பா ஒன்னு ஒன்னுமே இல்ல ப்ரோ மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு நானே டிகிரிலே டிகிரி எடுத் த்துட்டு அப்டே எதோ ஒரு கால் சென்டர் ஜாபுல் ஜாயின் இர்ந்தாலு பெட்ருன் நம்பிள்க்கு தோணு
ம் ம் ம்
ம் இப்போ மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு எம் பி ஏ கிராஜுவேட்ஸே இப்போ இதுதா பண்ணிட்டுருக்காங்க கால் சென்டர்ல் தா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்
ம் ம் ம் இப்ப நா வந்து எம் பி ஏ
நானு என்ன கேட்டா எம் பி ஏ ஜாய்ன் ஆய்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ நாளைக்கு தா போக போற நாளைக்கு தா ஓப்பன் அட்மிஷன்
ம்
கரஸ்ல போட்டு உட்டு டூ இயர்ஸ் எதாச்சு ஒர்க் போய்
ஆ நீங்க எந்த இயர் ப்ரோ பானு
புரில ப்ரோ
நீங்க எப்ப பொற்ந்தீங்க இயரு
நா ரெண்டாய்ர்த்தி ஆறு ப்ரோ
ரெண்டாய்ர்த்து ஆறா நா ஓகே ஓகே அப்ப கரெக்ட்டா தா இருக்கு
என்னாச்சி ப்ரோ
இல்ல இல்ல நார்மலா இங்க அல்லா பாத்துட்டுருக்காங்க கேப் பு ஏ வந்திருக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்குன்
புரில ப்ரோ
ஏ கேப் வந்திருக்கு அப்டெல்லா கேப்பாங்க அதுக்கு கேட்டே அதுக்கு கேட்டே
ஓ ஓ
அப்டியா அப்டி கேட்டே நானு
ம் இல்ல ப்ரோ நா மூணே புக்கு இப்பதா முட்ச்சே முட்ச்ச உன்னவே அப்டியே ஜாய்ன் பண்றே அது கேஃப்லா விட கூடாது ப்ரோ கேஃப் உட்ட ஏ கேஃப் உட்டன் கேப்பா கரக்ட்டு தா
ஆ அதுக்குதா அதா
நீங்க கேஃப் உட்டு பட்ச்சீங்ளா
கேப்பன்னா நானு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை செப்டம்பரு செப்டம்பர் பாஸ்டு அவுட்டு
ம்
அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ருவரி, ஏப்ரலு, மே, ஜூனு, ஜூலை எட்டு மாசோ ஆயிட்ச்சு ப்ரோ ஏ ஏழு மாசோ ஆய்டுச்சி ஏ ஆ எம் பி ஏ முடிச்சி ஏழு மாசோ ஆய்டுச்சி இன் ஜாபே கெடைக்கில
தேடு ப்ரோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ஸு
எக்ஸ்பீரியன்ஸ் வேண்றாங்க ஃப்ரெஷ்ஷர்னா எடுக்க மாட்டன்றாங்கோ அதுதா பெரிய இது வந்துட்டுருக்கு
ப்ரோ இப்ப நீங் பேங்களூர்ல போய்ட்டு பேங்ளூர்ல என்ன ஒர்க்கு ப்ரோ பண்றீங்க
இன்னு ஒன்னு ஒர்க் பண்ல ப்ரோ சர்ச் பண்ணிட்டுருக்கே ப்ரோ மிடில்ல கோர்ஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டுருக்கே ம்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நானு இந் மேரி நானு எம் பி ஏ முடிச்சா ஒரு வேல்யூன்னாங்க
ப்ரோ அவர் அப்ப இர்ந்தது பொரோ இப்ப படிப்புக்கல்லா வேல்யூவே இல்ல ப்ரோ
கரக்ட் ப்ரோ ஸ்கில்லு தா ப்ரோ மேட்ரு
ஆ
என்ன ப்ரோ
ம் ஸ்கில்லு தா ப்ரோ நீ எவளோ டிகிரிஸ் வாங்கிருக்கனு
ஆ
ம் அதுதா ப்ரோ எங்க ப்ராப்ளமே
நீ எக்சல் டாலி அதல்லா கொஞ்ச பேசிக்கா தெரிஞ்சா போது
ஆ அதல்லாம் தெரியும் ஃப்ரோ ஆனா எங்க ஃப்ரோ இப்போ இப்போ நல்லா நல்லா இருக்கறவனுக்கு தா குடுப்பாங்க ஏன்னா பிரெஷரு இப்ப போனவ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் காரவன் கொடுப்பாங்கன்னு ஒரு நல்லா அ இப்ப போரவனுக்கு இல்ல சான்ஸ்ங்கோ
ஓ
அப்டி பாப்பாங்க
அப்ப நீ ஏதாச்சும் நல்லா ஒரு ஸ்மால் சின்ன கம் அப்பல ஒர்க் பண்ணிட்டு அப்ப எக்சு
ஃப்ரோ
சின்ன கம்பனில தா ஃப்ரோ
ம்
ஒரு ஆஃபீஸ்லயாச்சு ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னு போலாலா உள்ள அதுக்கு சொல்ற
அதா சின்ன கம்பனிதா இப்போ பிரரெஷருனு எடுக்கமாட்டானுங்க எஸ்பீரியன்ஸ் வேணும் ரொம்ப குடுப்பங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்டிதான் வந்துட்டு இருக்கு
அப்டியா ஃப்ரோ
ஆ
செரி செரி ஃப்ரோ என்னன்னுப்பாரு ம் ம் ம் என்னன்னு பாருங்க ப்ரோ
ஆ ஓகே ஃப்ரோ ஆ ஓகே ஃப்ரோ ஆ ம்